து தோழறே நா பேசுறது தெளிவாக கேக்கிறதா தா ந்த
ஆ தெளிவா கேக்குதுங்க தோழறே இப்ப வந்து பா பாத்தீங்கன்னா இப்போ சமீபத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்தாண்டு காலமா வந்துட்டு நிறைய ஒரு ஜங்க் ஃபுட்டு் செயற்கை உணவு ஃப்ரோசன்டெசர்ட் அந்த மாதிரி நிறைய ஒரு உணவுகள் வந்து இப்போ நிறைய பக்கம் வந்து பரிச்சயமாயி வந்துகிட்டு இருக்கு அப்ப வந்து பழைய காலத்துல வந்துட்டு நம்ம ஒரு இப்ப வந்து சாப்பாடு சமைச்சு சாப்பிடுறதே வந்து ரொம்ப ரர் ரா இருக்கு எல்லாருமே வந்துட்டு ஆன்லைன்ல ஆர்டர் போட்டு பா த்து நிமித்துல கொண்டு வந்துறங்க இருநிமிஷதுல கொண்டு வந்தறாங் அந்த மாதிரி இருக்கு பட்சத்துல வந்து நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க தோழரே
அதாவது வந்து தோழரே பத்து வருடங்களுக்கு முன்பு வந்து நம்மளுக்கு இன்ஸ்டன்ட் புட் எதுவு பெருசாக ஒன்றும் இருக்காது தோழரே ஏனென்றா ஏதாவது சமைக்க வேண்ட டும் என்றால் செய்ய வேண்டும் என்றால் கூட வீட்டில் கேட்டால் அவர்கள் சமைத்து தருவார்கள் தோழரே அது வந்து ஆரோக்கியமான இருக்கு ஏனென்றால் நம் கண் முன்னாடியே அவர்கள் செய்து ஃபிரெஷ் ஆன புரூட்ஸ்ஸை எடுத்து அவர்கள் வெட்டி நம் கண் முன்னாடியா செய்வார்கள் அதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் ஆனா அது உடம்புக்கு ரொம்ப நல்லதாக இருக்கு ஆனால் வந்து நம்மளுக்கு சிறி வயது முதல் வந்து அவர்கள் அதாவது ஒரு இருபது இருபது முப்பது வருடங்களுக்கு முன்பு அவர்களுக்கு வந்து பழக்கப்படுத்தினார்கள் இந்த மாதிரி ஆகும் சில நேரத்தில் அதாவது நேரமானால் தா நல்லது கிடைக்கு என்று அகாக ஆயவாக தெரியந்து தேர்ந்தெடுத்து அதைப் பயன்படுத்தி அப்புறமாக அவர்களுக்கு கொடுத்தால் அது ஆரோக்கியமாக இருக்கு என்று இப்பொழுது இந்த பத்து வருஷங்கள என்ன ஆகி விட்டஎன்ன பசங்க முக்கால்வாசி புரோசன் ஃபுட் ஜங்க் ஃபுட் ஏ போறாங்கனா அவங்க சின்ன வயசுல இருந்து அததா பாக்குறாங்க அதுதா சாப்பிடுறாங்க அதனால நம்ம ஒண்ணு பண்ண முடியாது பெருசா ஒன்னு நிறுத்த முடியாது தோழரே ஏனென்றா வந்து சிறு வயது முதல் அதைதா பார்த்து வளர்கிறார்கள் ஏனென்றால் இன்ஸ்டன்டாக நடக்க வேண்டும் இன்ஸ சமீபத்தில் நம் பாக்க வேண்டும் என்றால் மேகி எடுத்துக்க கொல்லலா மூன்று நிமிடத்தில் அத செய்து விடலா அதனால வந்து எனக்கு இன்ஸ்டன்டாக செய்து விடுங்கள் ஐந்து நிமிடம் ஆறு நிமிடத்தில் புகைபேசியலாக இருக்கட்டும் டிவில இருக்கட்டு அதுலையே நிறைய காட்டுறாங்க அதாவது அந்த அட்வர்டைஸ்மெண்ட் அட் கூட நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டு நிமிஷத்துல மூணு நிமிஷ வித்து அதை பார்த்து இப்ப இருக்கிற பசங்க வந்து அந்த மாதிரி சீக்கிரமாக செய்யணு சீக்கிரமாக செய் அப்படின்னு சொல்லிட்டு சமைச்சு சாப்பிடுறாங்க அதாவது வந்து நா என்ன சொல்ல வரன்னா தோழரே இத வந்து இத தவிர்க்கனுனா நம்ம சின்ன வயசுலிருந்தே வந்து சொல்லி பழகனு சீக்கிரமாக வருது நல்லது இல்லை உடம்புக்கு அப்படி சொல்லி வளர்த்தால் வந்து அவர்கள் வந்து மாறுவார்கள் ஏனென்றால் இது சீக்கிரமாக வந்தால் நம்மளுக் சீக்கிரமாக நம் உடல் கெட்டுவிடும் அதாவது லேட்டாக வருவதாக இருந்தாலும் அது உடம்புக்கு நல்லது என் அவங்களுக்கு அந்த புரிதல் வந்து நம்ம அவ அவர்னஸ் வந்து சொல்லிக கொடுத்ததா வந்து சின்ன வயசுல இருந்து அவங்க அப்பதா பழகுவங்க என்னன்னா ஒரு பத்து வருடங்கள பதினைஞ்சு வருடங்கள வந்து அவர்கள் இன்ஸ்டன்ட் ஃபுட் இன்ஸ்டன்ட் ஃபுட் சாப் சாப்புட்டு திடீரென்று நீ மாறி ந நல்ல ஃபுட்டா சாப்படு ஆரோக்கியமா சாப்பிடு என்றால் அவர்களால அது கஷ்டமாக தா இருக்கு ஏனென்றால் பத்து பன்ரண்டு வருடங்களாக நா இத தான் சாப்பிட்டேன் நீங்க என்ன புதுசா சொல்லுகிறீர்கள் அப்படியின்ற மாரி தா இருக்கும் அதாவது வந்து அத மாற் ரும் நா சின்ன வயசுலே இருந்தே ஒழுங்கா சொல்லி வளர்த்தருந்தீங்கன்னா அதாவது வளக்கணு என்று சொல்ல வருகிறேன் அதாவது சொல்லி சொல்லி வளர்த்தால் அவர்களுக்கு அது எளிதாக இருக்கும் பண்வதற் அதாவது தான் சொல்ல வரது அதுதா தோழரே இன்ஸ்டன்ட் ஃபுட் என்றால் நீங்க என்ன சொல்ல வரீங்க இத பத்தி
ஆமாங்க தோழரே ரொம்ப சரியா சொன்னிங்க ஏன்னா வந்துட்டு இப்ப வந்துட்டு ஒரு நம்ம சமைக்கிறதுக்கு வந்துட்டு யாருக்குமே இப்ப நேரம் வந்து இல்ல அதனால வந்து பாத்தீங்கன்னா இப்போ அந்த ஃப்ரோசன் டெசெர்ட் அந்த மாதிரி நிறைய உணவுகள் வந்து உடம்புக்கு கேடு அப்படின்னாலு இவங்க சம்பாதிக்கிறத நோக்கி ஓடுறதுனால வந்துட்டு இப்போ அது எதுவுமே ஒரு பொறுப்படுத்துறது இல்ல ஏதோ ஒன்னு வந்து சமயத்துக்கு சாப்பிடணு அதிலு வந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஓர் க் ஃப்ரம் ஹோம் கல்ச்சர் வந்து ஒரு பக்கம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கனால வீட்டுல இருந்தபடி கூட ஒரு பத்து நிமிஷம் ஏதோ ஒண்ணு சமைச்சு வந்து சாப்பிடுறதுக்கு யாருக்கு நேரம் இல்ல அப்படின்னுதா சொல்லனு இல்லைங்களா
அ
ஆமா தோழரே ஓர்க் ஃப்ரம் ஹோம் அதாவ்து நம்ம ஒர்க் செய்றதுனால பெருசா அத கண்டுக்கறது இல்ல அதுக்கப்புறோ வந்து கொஞ்ச நாள் அதாவ்து சிறிது நேரங்கள் கழித்து சாப்பிடும் போது நல்லாக இருக்கு அப்பறமா தான் அதுது பாதிப்பு நம்மளுக்கு தெரிய வரும் முடிஞ்ச அளவுக்கு சிம்ப்ளா அப்டியாது சிம்ப்ளாக செ ய்வதற்கு நேரம் வாண்டா ஆரோக்கியமாக சிம்ப்ளாக ஒரு ஐந்து நிமிடங்கள் செய்வதற்கு அதுக்கும் சில டிஷ்சுக ளிருக்கு அதே நம் நேரம் இருக்கும்போது ஃபீரீன் ஃப்ரீ டைமில் பாத்துக் கொண்டு அதுக்கப்புறோ தேவைப்படு ம் போது அதை செய்து நம்மள் சாப்பல்லா நான் சொல்லுகிறேன் தோழரே
கண்டிப்பா கண்டிப்பா அதுலியு வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்துட்டு இந்த இந்த ஒரு உப்மா ஆகட்டும் இல்ல ஒரு தோசை ஆகட்டும் இப்ப தோசையெல்லா வந்து பாத்தீங்கனா மாவ நம்ம அரைச்சு வெச்சுட்டு ஒரு மூண் நாள் நால் நாள் வரைக்குமே நம் வந்து ஃபிரிட்ஜ்ல வந்துயு வெச்சு யூஸ் பண்ணலாம் அதுலியு வந்து அப்புடியும் இல்ல அப்டின் வந்து பா த்திங்ன்னா செயற்கையா வந்து மாவு வந்து இப்ப எல்லா கடைகள்லியுமே வந்து வ ந்து விக்கிறாங்க அத கூட நம்ப வாங்கி ஊத்தி எதோ ஒரு அ நம்ப வந்து டெய்லி சட்னி அரைக்க முடிலன்னா கூட ஒரு சின்ன ஒரு எதோ ஒரு இது மாரி ஊறுகா மாரி பண்ணி வெச்சுகிட்டோ இப்ப தக்காளிலியே ஊறுகா வந்து பாத்திங்னா நல்லாருக்கு அதல்லா தண் பண்ணி நம்ப ஃபிரிட்ஜ்ல வெச்சுகிட் டோனா மாச கணக்குல கூட இருக்கும் அந்த மாரி யாரும் பண்ண மா ட்டிங்கிறாங்க இப்ப ஒரு ஃபீஸா ஆகட்டும் பர்கர் ஆகட்டும் கே எஃப் சி ஆகட்டும் ஹ இன்னும் நறைய செயலி கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ப ஆட்ரு போட்டோ ஒரு அரை மண் நேர கொண் வந்து குடுத்துருவாங்க சோ இந்த மாரி நறைய பேரு இந்த ஒரு ஐ டி கல்ச்சர்ல இருக்கறவங்க ஆக ட்டு இல்ல ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருக்கறவங்க ஆகட்டும் ஒரு உணவு சமைக்கிறக் கூட நேரம் இல்லாமக்குது காச குடுத்து வெளிய வந்து வாங்கி சாப்
அதாவ் அதாவது நீங்க சொல்ல வந்தது உண்மதா தோழரே ஏன்னா நேரோ இல்லாத காரணத்தினா வந்து நம்ம சமைச்சி சாப்பட்றோ அதாவது வந்து நேரோ இல்லாத காரணத்தினால் நம்ம ஆ சமைச்சி சாப்பிட முடிலன் நீங்க சொல்ல வரீங்க அது என்னமோ நூத்துக்குறூறு உண்மதா ஆ வந்து இந்த கடைகளாக இருக்கட்டும் அவர்களு க்கு வந்து இது எப்டி சொல்றதுன்னா நம்மளுக்கு நேரம் இல்லைன்ற அவர்களுக்கும் நேரம் இல்லை ஏனென்றால் ஒரே நேரத்தில் பத்து பதினைந்து ஆட்ரு வந்தால் அவர்களும் சீக்கிரமாகதா செய்வார்கள் அது எப்டி ஆரோக்கியமாக இருக்கும் என்று நம் நெனைக்க முடியாது நம் அதை எல்லா நெனைத்து சாப்டு அதாவ்து ந அதெல்லா நெனைத்து நம் சாப்ட மாட்டோம் சா ப்ட்டு முடித்து நம்மளுக்கு வேலை நடக்க வேண்டும் என்றனால்தா நம்ம சீக்கிரமாக ஆடர் செய்கிறோம் அதை வந்து நம் க கடைகளை வந்து நம்ம ஒன்னும் சொல்ல முடியாது நம்மளுக்கு நேரம் செரியில்லை நேரம் தேவை அதாது நம்மளுக்கு நேர குறைவாக இருக்கிது என்றால் நம்ம பெரும்பாலும் ஒன்றும் பண்ண முடியாது அதாவ்து முன்னெச்சரிக்கையாக நம் இது இது நடக்க போகிற்து அப்டின்ற ஒரு ஷெட்யூல் நம்ம எடுத்து வெச்சுகிணும் அதாவ்து இன்று நம்மளுக்கு வேலை இருக்கிறது விடிங் கொஞ் கொஞ்சும் சீக்கிரமாக எழுந்து நம் செய்ய வேண்டிய பொருள்களை செய்து வைத்து அப்பறமா ஆக அதாவது இந்திந்த நேரம் வரும்போது நம்ம சாப்ட்டு கொண்டு நம் வேலை செய்து கொண்டிருந்தா நம்மளுக் க்கு நன்றா இருக்கும் ஏனென்றால் நம் உடலை நம்ப தா பார்த்த்து கொள்ள வேண்டும் கடைக்காரர்கலோ வேற யாரும் பார்த்துக்க மாட்டாங்க ஏன்னா அவுங்களுக்கு வந்து மெடு பெரும்பாலும் வந்து லாபம் வரர்துதான் அவுங்க பாப்பார்களே தவிர உடல் உட ல் நல்லா இருக்கணு என்று அவர்கள் பார்க்க மாட்டார்கள் சில பேர்கள் பாப்பார்கள் பல பேர்கள் பாக்க மாட்டார்கள் பெரும்பாலும் அது நம்ம உடல் நம் நம்ம பாத்துக பாதுகாக்க வேண்டும் என்ற காரணத்தினால் நம் முடி ந்தளவுக்கு நம் எவ்ளோ முடிதோ நம்மளுக்கு ஃப்ரீ டைம இருக்கும் போது இல்லன்னா சீக்கிரமாக இருந்து இந்த மாரி ஷடியூல் போட்டு எதவுது இத நம்ம சாப்பிட வேண்டும் இந்த இந்த நேரத்தில் வந்து இதை நம் வைத்து சாப்பிட வேண்டும் அப்டி என்று நம்ம நினைத்து நம்மல் நம்ம அதாவது நம்ம உடலுக்கு நம்ம ஆரோக்கியம் நம்ம தான் பொறுப்பு எடுத்து நடத்த வேண்டும் நான் சொல்லுகிறேன் தோழறே
கண்டிப்பா கண்டிப்பாங்க தோழரே இப்ப வந்து எனக்கு சமீபத்துல வந்து ஒரு இரண்டு நாட்கள் முன்பே இந்த ஞாயித்துக்கிழம ஒரு மாலுக்கு வந்து நா போயிருந்த தோழரே எங்க ஊர்ல இருக்குற ஒரு பிரபலமான மால் அந்த மால்ல வந்து பாத் த்தீங்கன்னா நறைய விதமான வெளியூர்ல இருந்து வரவங்க அந்த மாரி இருக் கூட அந்த மாளுகு வந்து வருவாங்க அந்த அளவுக்கு ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு மாள் அப்ப அதுல வந்து எனக்கு ஒரு வி சி அப்ப நானு எங்களோட அண்ணி அதுக்கப்புற வந்துட்டு எங்க அத்தை நாங்க மூணு பேர் தா போயிருந்தோ அப்புற அவுங்களோட குழந்த அண்ணியோட குழந்த நாங்க நாலு பேர் போயிருந்தா இப்ப நா வந்து பாத்தீங்கன்ன ரொம்ப வந்து இனிப்பு வந்து சாப்புடுவே ஒரு ஸ்னாக்ஸ் டோ ஒரு சாக்லேட்ஸு சாக்லேட்ஸ்னா எனக்கு பயங்கர வந்து விருப்போ அப்ப நானும் குட்டி பாப்பா வந்து குட்டி கொழந்தைங்க வந்து நார்மலாவே அவங்க வந்து சாக்லேட்ல தா ஈடுபாடு எனக்கு சின்ன வயசுலர்ந்து நா ஒரு செல்லமா வளந்தனால எனக்கு இப்ப வரைக்குமே சாக்லேட்டுங்கறது ரொம்ப புடிக்கூ அப்ப வந்து சேரின் சொல்லிட்டு நாங்கெல்லா வாங்கிட்டு சுத் சுத்தி பாத்துட்டு இருந்தோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் ஒரு கவுண்ட்ருல வந்து ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஆ நம்ப இதுல்லாமே இருக்கு ப்ரூட்ஸ் எல்லாமே இருக்கு பழ வகைகள் எல்லாமே இருக் க்கு இன்னொரு கவுண்ட்ருல வந்து பாத்தீங்கன்னா அதே பல வகைகள எல்லா பல வகையிலும் கொஞ்ச கொஞ்சமா கட் பண்ணி ஒரு பவுல்ல போட்டு அது மேல பிளாஸ்டிக் இது போட்டு சாலிடு மாரி பண்ணி வச் சிருக்காங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா அதே பழங்கள் தா நம்ப வெளில பாக்ற அதே பழங்கள் தா இங்க வந்து பவுல்ல போட்டு வச்சிருக்காங்க சாலட் மாரி அங்கயு இது மட்டு இல்லாம நெறய சேலட் இருந்தது நம்ப வந்து அந்த சோளம் போட்ட இது இருந்தது அந்த மாரி நிறய சாலீடு இருந்தது அப்ப வந்து எனக்கு தோணுச்சி பழங்கள்ல வந்து இருக்க சாலீட் பண்றது ஒன்னு பெரிய விஷயோ கெடயாது எல்லா பழங்களையு கட் பண்ணி பொட்டத்துல கொஞ்சோ தேன்ஊத்தி சாப்டோம்னா அதா சேலட் இத ஏ தனித்தனியா வச்சு இத வந்து ஒரு ஒரு பாக்கெட்ல அடைச் வச்சி இத வந்து ஒரு ரேட்டுன்னு இந்த பழங்கள் வந்து எடுத்தோம்னா ஒரு ரேட்டுன்னு அப்ப எந்த அளவுக்கு ஒரு சோம்பேறி த்தரமான பகாட்டான வாழ்கை வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க பாருங்க அப்டினா நா எங்க அண்ணே கிட்ட அதா சொன்னே அண்ணி இப்ப இங்க பாருங்க இதே பழத்ததா இவே எங்க அறுத்து வச்சிருக்கறா இது ஒரு ரேட்டு இது ஒரு ரேட்டு பாரு அண்ணி இதெல்லாமே வந்து காசு பண்றாங்க அப்டிங்கிற மாரிதா எனக்கு
அதாவது நம்மளுக்கு நேர இல்லாதக் காரணத்த அத பெருசா கண்டுக்க மாட்டோ அதாவது நம்மளுக்கு நேரம் வந்ததுக்கு அப்புற அத யோசிக் யோசிக்கு போது தா தான் தெரிகிறது நம்ம எவ்வளவு முட்டாள்தனமாக இருக்கிறோம் என்று நன்று ரெண்டும் ஒரே மாரிதான் இருக்கும் நம்ம பாக்கும்பொழுது ஒன்னொன்றுத்தியும் ஒரு ஒரு போட்டிருப்பார்கள் அதாவது அதுதா தோழரு நாசொல்ல வருது நம்ம கொஞ்ச விழிப்புணர்வாக இருக்கணு வேற என்ன பண்றது
கண்டிப்பா கண்டிப்பாங்க தோழரே இப்ப வந்து நம்ம சில பேர் வந்து சம்பாரிக்கிறாங்க சம்பாரிச்சுட்டு வந்து ஒ கொஞ்சொ பயனுள்ளதா செலவழிச்சா பரவால இ ப்ப வந்து பயன் இல்லாத செலவழிக்கும் போதுதா நமக்கு என்னடா இது அப்டிங்கற மாதிரி இருக்கு இப்ப எங்க வீட்லியு வந்து பாத்தீங்கன்னா எங்களோட கணவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த டிஃபன் பா க்ஸ் இந்த வாட்டர் பாட்டிலு இந்த மாரி அடிக்கடி இந்த மாதிரி வெளிய போவாரு எதாவ்து வேணுன்னா அவருகி ட்ட சொன்னம்னா வாய்ங்ட்டு வந்துவாரு சில சமயோ எங்ககிட்ட கேக்காமே அவுரே போய்ருவாரு ஏற்கெனவே ஒரு டிஃபன் பாக்ஸ் வந்து வீட்ல இருக்கு நறைய இருக்கு அப்டின்னா மறுபுடியு அத வாய்ங்ட் வந் சேத்துவா எங்க அத்தை இன்னு பொலம்புவாங்க இருக்றதே எதுக்கு இவெ வாய்ங்ட் வரா அப்டின் சொல்லிட்டு அத வந்து பாத்தீங்கனா எங்க அத்தை யூஸ் பண்ணாம அட்டாலில தா வந்து போட்டு வெப்பாங்க அந்த மாரி ஒரு இது இருக்கு இது வந்து பாத்திங்னா பொருள் எப்பவாவ்தா நம்ப வந்து யூஸ் பண்லா ஆனா ஸ் இந்த உணவு வகைகள் அப்டிங்கறது வந்து பாத்தீங்ன்னா அழுகி கூடிய போகுது இல்னா கெட்டு போயிரு அத வந்து ரொம்ப நாள் நம்ப வெக்க முடியாது இல்லைங்ளா
ஆமா ஆமா அது என்னமோ உண்மை தாங்க அதாவ்து ஒரு பொருளு அதாவ்து சாப்பற பொருளாக இருக்கட்டும் அல்லது காய்கறிகள் இது பழங்கள் எதுவாக இருக்கட்டும் ஒர் ரெண்டு நாள் மூன்கு நாள்கள் தான் அதுக் பிறகு அது அழுகி போயிடும் அதை வந்து நம்ம ரொம்பல்லா பாதுகாத்த முடியாது அதை முடிந்தளவு நம்ம சு சாப்படதா ட்ரை பண்ணு அத வேற என்னமு பண்ட முடியாது
ம் கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பாங்க தோழரே ஆமா தோழரே நம்பதா வந்துட்டு எது நமக்கு தேவையான பொருள் எது நமக்கு தேவ இல்லாத பொருள் அப்டின் சொல்லிட்டு பாத்து நம்ப ஒரு யூஸ் பண்ண வேண்டிய ஒரு இதுல இருக்கோ இல்லைங்ளா கட்டாயத்துல சம்பாரிக்கிறோ அப்டிங்ற காரணத்துக்காக ஆயிரக்கணக்குல செ சம்பாரிக்கிறோ அப்டினா இவுங்க வந்து ஒரு பத்து இருலதுல செலவு பண்ணுவாங்க லட்சத்துல சம்பாரிக்கிறவங்க ஆயிரக்கணக்ல செ செலவு பண்ணுவாங்க இதுதா ஒரு வாழ்க்கைல
வாழ்க்கை முறை ஆமாங் தோழறே நீங்க சொல்றது என்னமோ உண்மதா ஏனென்றால் வந்து அது ஒரு நூறு ருவா இருக்கும்பொழுது ஒருவா குடுக்கறதே பெரிய ஒரு தொகையா தெரியாது அதாவது வந்து நூறுவா இருக் இருக்றவனுக்கு அது பெரிய தொகையா தெரியாது அது அது பத்து ருவா இருக்கம் ஒரு ஒருவனுக்கு வந்து ஒருபான் றது ஒரு பெரிய தொகையா தெரியு ஒரு ஐந்து ருவா இருக்றவங்களுக்கு ஒருபான்றது பெரிய தொகையா தெரியு அந்த மாரி நம்ம காசு வந்ததுக்கப்பறொ நம்ம இஷ்டத்துக்கு செலவு பண்ணிகிட்டு போயிட்ருப்போ அது வந்து நம்ம செலவு பண்றது தப்பில்ல செலவு பண்ணலாம் அதுக்குனு செலவு பண்ணாம எல்லா இருக்க முடியாது எதுவாது நம்மளுக்கு தேவையான த மட்டு செலவு பண்ணி நம்ம வாங்கி கொண்டு நம்ம உடலை பாதுகாக்க வேண்டும் அதாவது உடலுக்கு எது தீங்கு விளைவிக்கிதோ அதை காசு குடுத்தே நம்ம ஏ வாங்கணு தீங்க வந்து நம்ம ஏ காசு குடுத்து வாங்கணு நன்மைய வாங்கி சா ப்ட்டு போய்டலாமே காசு குடுத்து நம்ம ஏ இ தேவையில்லாம இது படுறது அதுதா தோழரே நா
ப்பா கண்டிப்பா கண்டிப்பா கடைசி நமக் குடுக்கப்பட்ட நேரம் முடிஞ்சிருச் சு இன்னொரு வாட்டி வாய்ப்பு கெடைச்சா கண்டிப்பா பேசலாங்க நன்றிங்க தோழரே நன்றி ம்